மாலை மாலை வணக்கம் நண்பா நல்லா இருக்கீங்ளா எப்டி இருக்கீங்க
நா நல்லார்க்கே நண்பா நீங்க எப்பிடி இருக்கீங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
எல்லாரு நல்லார்க்காக நண்பா நா நல்லார்க்கே நண்பா வீட்ல எல்லாருமே நல்லார்க்காங்க நண்பா அங்க எப்டி நண்பா இருக்காங்க நல்லார்க்காங்ளா
இங்கே எல்லாருமே நல்லார்க்காங்க நண்பா சாப்ட்டாசுங்களா நீங்க
இல்ல நண்பா இனிமேதா சாப்பிடணு நீங்க சாப்ட்டீங்ளா வீட்ல எல்லாரு சாப்ட்டாங்களா
இங்கே எல்லாருமே சாப்ட்டாச்சு நண்பா நீங்க என்ன நண்பா சாப்பிட்டீங்க வீட் ட்ல எல்லாரு சாப்ட்டாங்கள
எல்லாரு சாப்ட்டாங்கா நண்பா நா மட்டுந்தா சாப்பில்ல நண்பா இனிமேல் தா சாப்புனு நண்பா பாசிப்பயிர் ரசம் சா போடு நண்பா அங்க இன்ன நண்பா
இங்கே சாம்பார் ரச நண்பா ஏ நண்பா இன்னு சாப்டாம இருக்கீங்க
இல்ல நண்பா கொஞ்ச வேல இருந்துது அந்த வேலைய முடிச்சுட்டு சாப்புட்டுக்கிலான் பாத்தே கொஞ்ச நேரம் ஆயிர்ச்சி நண்பா இன்னி இங்க போய் சாப்பிற்றது நைட்டு தா சாப்புனு நண்பா நீங்க
நானு இனிமேல் தா நண்பா சாப்புணு
நல்லது நல்ல நண்பா வீட்ல என்ன சமையல் நண்பா
அதா நண்பா சாம்பார் ரச நண்பா
நல்லது நல்லது நண்பா பி அபர்னுன் நெட் இரவுக்கு என்ன சமையல் நண்பா
இரவுக்கு என்ன சமையல்னு தெரியல நண்பா மனைவியதா நண்பா கேக்கணு அவ என்ன முடிவு பண்றாலோ அதா நண்பா சாப்புணு நம்ம கேக்றதுல அவுங்க பண்ணி தர மாட்டாங்க நண்பா
நல்லது நல்லது நண்பா எதுவா இருந்தாலு வீட்லே சமச்சு சாப்பிடுங் நண்பா அதிக நேர வந்து வெளிய வாங்கி சாப்புறன் சொல்லி நோயதா வளர்த்துக்கிலா நண்பா பாத்து சாப்டு நண்பா
ஓ ஆமா நண்பா வெளிய சாப்ட்டாலே பாத்தீங்னா உடம்புக்கு வந்து ஒத்துக்க மாட்டேங்கது நண்பா நானு வந்து வேல செய்றப்ப பாத்தீங்னா ரூம்ல இருந்துலா வேல செஞ்சிருக்க நண்பா வெளியூர்லேல அப்பல்லா சாப்புறப்ப பாத்தீனா உடம்பல பாத்தீனா ஒரு இம்பேக்ட் ஆகுது நண்பா அது சாப்பிறது சாப்பாடே செரியில்ல நண்பா வயிறு வலி வருது வயி வயிற்று போக்கு இன்னு ஏகப்பட்ட நோயி சம்பந்தப்பட்டது ஏற்படுது நண்பா அதங்காட்டி வீட்ல சாப்பிறாங்காட்டி எல்லாமே சரியாயிருது நண்பா
நல்லது நல்லது நண்பா ஏனா நம்ம வீட்ல சாப்பிறது வந்து பாத்தீனா நண்பா சோடா உப்பு அது இதுன் கண்ட இத சேர்க்க மாட்டோ நண்பா வெளிய பாத்தீங்கன்னா அவுங்க அதிகமா நம்ம பொருள வந்து அதிகமா சாப்பட கூடாது செல நேரத் நய்ய விற்பனை ஆவணுங்கிறாக பாத்தீங்கன்னா சோடா உப்பு கலந்துருவாங்க நறைய இது கெமிக்கல் கலந்துருவாங் நண்பா அதனாலயே நமக்கு வந்து உடம்புல பல வியாதிகள் வருது அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வெளியே எதையு அதிகமா வாங்கி சாப்பிற்ரத தவிர்த்துக்கங்க வீட்லயும் முடிஞ்ச அளவு பண்ணி சமைச்சு சாப்ட்டுக்கங்க அதுதா உடம்புக் நல்லது
ஓகே ஓகே நன்றி நண்பா இனிமேல் நா கடையில இது வரைக்கு நம் வாங்கனதில்ல நண்பா மனைவி அப்பப்ப கேப்பா நண்பா இனிமேல் நா பது அவாய்ட் பண்ணிர்ணு நண்பா
நல்லது நண்பா மனைவியே கேட்டாலுமே நீங்க புரிய வைங்க நண்பா அதிகமா வெளியே வாங்கி சாப்புட வேணா
ம் ஆமா நண்பா கேட்டா எங்க நண்பா மாதத்துக்கு ஒரு டைம்முங்கிறாங்க வாரத்திற்கு ஒரு டைம்ங்கிறாங்க ஆனா அது எப்டியோ ஒண்ணு அந்த காரணத்த சொல்லி வாங்கிதா நண்பா ஆயிற்றாங்க இல்லாட்டியு அழுகுறது ஒன்னு பண்ண முடியது நண்பா
என்ன பண்றது நண்பா கல்யாணம்னு ஆயிப் போச்சினா அப்புறோ மனைவி சொல்றத கேட்டு தான ஆகணு யாரா இருந்தாலு அதுதானே
உங்களுக்கு நண்பா கல்யணம்லா ஆகலியா நண்பா இன்னு
இன்னே இன்னு இல்லைங்க நண்பா இனிமேதா நடக்குங்க பாக்கலாங்க உங்க புன்னியத்துல எதாவது நடக்குங்க
ஓகே நண்பா நல்லதே நடக்கு நண்பா
ஆமா நண்பா நீங்க எப்டி வேலைக்கு போறீங்களா எந்த மாரி வேலைக்கு போறீங்க
நானா நண்பா நா பாத்தீன்னா இது இந்த வெப்பநிலை சம்பந்தப்பட்ட ஒர்க்குல இருக்கே நண்பா இந்த பாத்தீங்கன்னா இந்த இரும்பு இரும்புலா இருக்குல நண்பா அதெல்லா பாத்தீங்கன்னா உருக்கி அது ஒரு பொருளா செய்ற மாரி ஒரு ஒரு எப்படி சொல்றது தொழிற்சாலையில வேலை செஞ்சு ட்ருக்கே நண்பா நீங்க நண்பா
நல் நல்லது நண்பா நா வந்து பாத்தீங்கன்னா அதேதா நண்பா நானு ஒரு லேப்ல தா நண்பா இப்ப மண்ணெல்லா மண்ணோட தரத்த செக் பண்றதுக்கு அப்புறோ பாத்தீங்கன்னா மெட்டல் அது எவ்ளோ டெம்பரேச்சர்ல ஊத்துறாங்கங்கிறத செக் பண்றதுக்கு இந்த மாறி ஒரு வேலைக்கு தாங்க நண்பா போயிட்டு இருக்கே மெக்கானிக்கலு முடிச்சிருக்கே நண்பா ஆமா நண்பா
ஓகே ஓகே நண்பா இதுல எங்க தொழிற்சாலையில இது மாறி இருக்குது நண்பா ஒரு வேலை இருக்கு நண்பா அது பாத்தீங்கன்னா அந்த மண் தரத்த பாத்தீங்கன்னா ஒரு நாலு விதமான மண்ணு இருக்கு நண்பா கோர் சாண்டு தெர்மல் சாண்டு மெக்கானிக்கல் சாண்டு டவல் சாண்டுன்னு ஒரு நாலு விதமான சாண்டு் இருக்கு நண்பா மணல் இருக்கு நண்பா உங்க இதுல பாத்தீங்கன்னா அது மாதிரி எவ்ளோ மணல் இருக்கு நண்பா
நண்பா நீங்க சொன்னாதுதாங்கன்னா கரெக்ட்டு தா நண்பா பாத்தீங்கன்னா போர்ஸன் கோர் கோர் சாண்டுன்னு இருக்கு மெக்கானிக்கல் சாண்டுன்னு இருக்கு தெர்மல் இருக்கு அப்பறோ இந்த மாதிரி சாண்ட்லா இருக்கு நன்பா எங்க சைட்ல பாத்தீங்கன்னா கிரீன் சாண்டுன்னு ஒன்னு ஒரு சாண்டு இல்லைங்க நண்பா அத பயன்படுத்துறது கெடையாது உங்க இதுல பயன்படுத்துறாங்களா
எங்க இதுலயு பாத்தீங்கன்னா நண்பா கிரீன் சாண்ட பயன்படுத்துல நண்பா கோர் சாண்ட பயன்படுத்துறாங்க நண்பா
சேரி சேரி நண்பா நல்லது நண்பா அது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான தொழிற்சாலைகள்ல தா நண்பா அது அதிகமா பயன்படுத்துவாங்க இந்த மாரி இங்க வந்து அதிகமா எதும் அந்த மாரி பயன்படுத்துறது இல்ல நண்பா உங்களுக்கு எப்டி நண்பா வேலை புடிச்சு போறீங்களா இல்ல புடி க்காம போறீங்களா
நண்பா வேலைன்னு எடுத்துக்கிட்டாலே எனக்கு புடிக்கல நண்பா எனக்கு வேலைக்கு போறதே பிடிக்கல நண்பா ஏதாச்சு தொழில் பண்ணி ஏதாச்சு முன்னேறலாம்னு சொல்லிட்டு டெய்லியுமே நன்பா நான் வேலைக்கு போயிட்டு வந்தா நைட்ல தூங்கவே மாட்டே நண்பா இத பத்தி ஒழுங்கா சாப்படுறது இல்ல நண்பா நம்ம பின்னா டி வற பியூச்சர் நெனைச்சுட்டு நண்பா தூங்கவே முல்ல ஒண்ணுமே பண்றது இல்ல நண்பா ஏதாச்சு தொழில் பண்ணணு நண்பா
நல்லது நண்பா நா நானு அதே மாதிரிதா நண்பா‌ புடிக்காத வேலைக்கு தான் போயிட்ருக்கே புடிக்காத வேலைக்கு தா புடி வேற வழி இல்லாம மாதத்த ஓட்றதுக்காக போறே நண்பா என்ன பண்றது நானு வெளியே வேற எதாவது தொழில் பண்றதோ யோசிச்சிட்ருக்கே கண்டிப்பா இந்த வருடத்துக்குள்ள கண்டிப்பா எதாவது ஒரு தொழில் ஆரம்பிச்சரனு நண்பா நீங்க நண்பா தொழில் ஆரமிக்கிறதுக்கு எதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா என்ன பண்ணலான்னு இருக்கீங்க
நானு தொழில் யோச்சுட்டே தா நண்பா இருக்கேன் இப்ப வரைக்குமே நண்பா எந்த ஒரு ஒரு ஆ‌ பிள ஒரு ஒரு ஐடியாவும் இல்ல நன்பா உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தா நீங்க சொன்னீங்கன்னா நா அது படி எதாச்சும் நல்லா இருந்துச்சா நா எடுத்துக்கிட்ட நன்பா
நண்பா ஒரு யோசனையு இல்லைங்க நன்பா இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு கண்ணு கு ட்டி இருக்குது அந்த கண்ணுக்குட்டி வந்ததுல இருந்து எங்களுக்கு அது ஒரு மேல ஒரு ஈர்ப்புங்க அதனால அந்த கண்ணுக்குட்டிவோ வச்சு நம்ம ஒரு தொழில ஆரம்பிச்சுக்கலாம்னு தான் போயிருக்கோம் இப்ப வந்து ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது இன்னும் ஒரு நாலு கண்ணுக்குட்டி வாங்கனோம்னா அது ஒரு ஒன்ற வருஷமா ஆச்சுன்னா அது ஒரு விற்பனைக்கு கொடுத்தோம்னா அது ஒரு நல்ல தொகையா வரும் நண்பா அதுக்காக தா பாத்துட்டு இருக்கேன் அதே மாரி தொடர்ந்து ஒரு பேஜ் பேஜா எடுத்தோம்னா கண்டிப்பா ஒரு பெரிய தொழில்லா கூட நமக்கு அமையும் நண்பா அதுதான் என்னோட யோச யோசனையா இருக்குது உங்களுக்கு என்ன யோசனை நண்பா
அது எப்டி நண்பா கட்டங்கட்டமா நம்ம வந்து அனுப்ப முடியும் அது எனக்கு புரியல எப்டி ஒரு கண்ணுகுட்டி வாங்கி அது எத்தன நாள்ல கொடுக்கணும்னு புரியால நண்பா நீங்க சொல்றது தொழில பத்தி எனக்கு தெரியாது நீங்க பண்றது ஆனா கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா அது படி எனக்கு புடிச்சிருந்துச்ச நானும் ஏதாச்சும் எடுத்து பண்றே நண்பா
நண்பா ஒண்ணும் இல்லைங்க நண்பா இப்ப நீங்க ஒரு அஞ்சு கண்ணுக்குட்டி வாங்குறீங்கன்னா அந்த அஞ்சு கண்ணுக்குட்டிய வந்து மூணு மாசம் வளர் ங்க அந்த மூணு மாசம் வளர்த்தனீங்கன்னா ஒரு அளவுக்கு பெருசாயிருங்க அப்புறம் மறுபடி மூணு மாசம் கழிச்சு மறுபடியும் ஒரு அஞ்சன வாங்க இப்படி வருஷத்துக்கு மூணு மூணா பிரிச்சுக்குங்க நண்பா மொத் தோ நாலு பேச்ச ஆயிறும் நண்பா அப்டி ஒன்ற வருஷங்க வரும்போது பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் பேஜ் வந்து வித்துரூங்க நண்பா ஃபஸ்ட் பேஜ்ஜ வித்துடீங்கனா செகண்ட் செகண்ட் பேஜ் ஃப்ஸ்ட் பேஜ் ஆகிரும் நண்பா அப்றம் நாலாவ்து பே ஜ்ல இருந்து கொஞ்சம் காலியா இருக்கு நண்பா மறுபடியும் ஒரு அஞ்சு வாங்குனீங்கன்னா ஒங்ளுக்கு உறுச்சியா நீங்க விற்பன பண்ணிட்டே இருக்கலாம் நண்பா
ஓ ஓகே ஓகே நண்பா நல்லது நண்பா நீங்க சொல்றது நல்லா இருக்கு ம் நீங்க ஒ பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வாங்குறீங்கறீங்ளிங்கள கண்ணுக்குட்டி இப்ப ஒன்னு எவ்வளோ வெல வரும்னு தெரியங்களா நண்பா ஒரு கண்ணுக்குட்டி இவ்வளோ வெல வரும் இவ்ளோ போவும் அது மாரி
ஆ நண்பா இப்ப ஒரு நல்ல கண்ணு குட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அஞ்சு ரூவோல ஒரு பத் அஞ்சு ரூவாக்குள்ள கிடைக்கது நண்பா நா சொல்றே நண்பா நடுத்தரமாவே எடுத்துக்கிட்டீங்கனாலுமே ஒரு அஞ்சுல இருந்து ஒரு பத்து பதுனஞ்சுக்குள்ள உஎ நல்லதா வாங்கிக்கலாம் நண்பா
ஓகே ஓகே அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த பிரீ இந்த பிரீடுங்கிறாங்க பாத்தீங்கன்னா இந்த இது தரங்கிறாங்க இந்த தரம் மாடு அந்த தரம் மாடு அது மாரி அது மாரி எடுத்தா ஒரு நல்லதுன்னு நெனைக்கிறீங்க நண்பா அது நல்லா வெல போகும்ன்னு நெனைக்கிறீங்க
ஓ ஒன்னு இல்ல நண்பா நீங்க நல்ல பால் கறவையா வேணும் அப்டின்னு நனச்சீங்கன்னா நீங்க ஆ ஒரு ஜெர்சி மாடோ இல்ல இது மிச்சப் மாடோ வாங்கினீங்கன்னா அது ஒங்ளுக்கு இப்ப கறவையா கெடைக்கும் நண்பா அந்த மாதிரி ஏதோ மாடு வாங்கனீன்னா நீங்க கண்ணுக்குட்டியே விக்கிற மாரு இருந்ததுன்னா ஒங்ளுக்கு நீங்க பேசாம நீங்க நாட்டு மாடே நீங்க வாங்கறது நல்லதுன்னு நெனக்கிறேன் ஏன்னா எந்த கா சூழ்நிலையிலயும் அது வந்து நல்லா தாங்கிக்கிங்க நோய் வந்து அதிகமா அதை வந்து அட்டாக் ஆகாதுங்க
நீங்க சொல்றது நல்லது நண்பா இப்ப நாட்டு மாடெல்லாம் நா வெல எல்லாம் போகுதா நண்பா அந்த மாரி மாடுகள் எல்லாம்
அதான் நண்பா நாட்டு மாடெல்லாம் வெல வே அதிகொ வெலைக்கு தா போதும் நண்பா நீங்க வந்து இப்ப மாசமாகி அது ஒரு குட்டி ஈன்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அது விற்பனை பண்ணும் போது ஒங்ளுக்கு ரெண்டு மடங்கு ஒங்ளுக்கு லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா
நண்பா நீங்க சொல்றது ஓகே நண்பா ஆனா நாட்டு மாடு பாத்தீங்கன்னா இங்க எ ஃப்ரண்டு காட்ல வச்சிருந்தாரு ஆனா அவரு சொல்றாரு ரெண்டு லிட்ரு ஒன்றர லிட்ரு சம்திங் அந்த அளவுக்கு தா கெடக்குதுங்றாங்க நண்பா பாலே அவ்ளதா கெடக்குதுங்களா நண்பா மாட்ல நீங்க சொன்னா பாத்தீங்னா ஜெசில பா ம் சொல்லுங்க சொல்லுங்க
நல்லத் தா நண்பா கண்டிப்பா வந்து ஜெர்சியிலு ஹெச் எப் தா நண்பா ரெண்டு ரகொ ரகத்திலயு ஏதோ ஒரு ரகொ வாங்கிதா நம்ம விற்பனைக்கு நல்லா வளத்தி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விக்கணு நண்பா ஏன்னா அப்பதா உங்க கறவ நல்லா ருக்கும்னு சொல்லி வாங்குவாங்க நண்பா
ஓகே நண்பா நீங்க சொன்னீங்க பாத்தீங்ளா இந்த நாட்டு மாடு வாங்னா நல்லா ரேட்டு வெலத வெலக்கு போகும்ன்னு சொல்றீங்க நண்பா அது பால்லயு பாத்தீங்னா அளவா தா குடுக்குதென்னமொ அத எப்டி நம்ம வாங்கிட்டு போய் அவுங்க ஒரு ஃபாமே வக்கிறதுனாலு அவுங்களுக்கு எப்டி நம்ம இந்த நாட்டு மாட வாங்கிட்டு போய் ஒரு யூஸ்ஸிருக்கு சொல்லுங்க பாப்போ எனக்கு தெரியல நண்பா நீங்க வெல போகுங்றீங்க ஆனா எந்த ஒரு நோக்கத்துல சொல்றீங்க தெரியல நண்பா தெளிவா சொன்னீங்னா
ல்லா சில பேரு வந்து பாத்தீங்னா கிராமத்து புறங்கள்ல வளத்துறவங்க வந்து பராமரிப்பு கம்மியா ருக்கு ஏன்னா அதிகமா ச அவனால பராமரிப்பு பண்ண முடியாது அதுக்காக நாட்டு மாடு வாங்குறவங்களு இருக்காங்க நண்பா எந்த சூழ்நிலையிலுமே வந்து பாத்தீங்னா அதிக நோய் நோய் வந்து அது வந்து அட்டாக் ஆகாதுங்க அதனால வாங்குறக்குங்களு இருக்காங்க நண்பா அதுக்காக சொன்ன நண்பா ஆனா நல்ல ம் இரண்டு மடங்கு போணும்னா ஜெர்சி இல்லன்னா ஹெச் எப் தா நண்பா வாங்கணு
ஓகே ஓகே நண்பா நீங்க நாட்டு மாடு பாத்தீங்கன் வைங்க நா இங்க கிராமத்து சைட்ல தா நண்பா ருக்கு இங்க யாருமே நாட்டு மாடு விக்கலேங் பாயி வச்சிருக்காங்கன்னா நல்லா வசதியானவங்க பணக்காரவங்களா பாத்து தா நண்பா நாட்டு மாடு வச்சுருக்காங்க இப்ப நீங்க உங்களுக்கு லாபம் வேணும்னா நீங்க ஜெஸ்ஸி இல்லாட்டி ஹச் எப் எடுத்து பண்ணு நண்பா இல்லாட்டி ஹெச்சி ஜெசியும் ஹச் எஃப்பயு கலப்பின மாடா எடுத்துக்கொங்க நண்பா அது வந்து சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆய்க்கு நண்பா நீங்க ஒரே ஒரு ஹெச் எஃப் எடுத்தீங்னா உங்களுக்கு வந்து அடாப்ட் ஆகாது நண்பா அதே ஹெச் எஃப்பு ஜெசியு கலப்பினமா எடுத்துகுங்க கலப்பினமா எடுக்குறப்ப உங்ளுக்கு பாத்தீங்னா சூழ்நிலைக்கு வந்து அடாப்ட் ஆயிரு நண்பா
கண்டிப்பா கண்டிப்பா நண்பா இந்த மாத்ரியே நானு முயற்சி பண்ணி நானு தம்பியு கலந்து ஆராஞ்சு பாத்து ஏதாவது நல்ல முடிவு நீங்க சொன்ன மாரி கெச் ஃசெப்பா இரு ஜெஸ்சி வெரட்டி இல்ல ரெண்டு மாடு கலந்ததா இருக்கட்டு எதுவாருந்தாலு நல்ல மாடா ருந்தா
ஓகேங் நண்பா ஓகே நண்பா உங்க கூட பேசுறக்கு நன்றி நண்பா ரொம்ப மகிழ்ச்சியா ருக்கு நண்பா மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் அன்பு நண்பா
மீண்டும் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் நன்றி நன்றி நன்றி
நன்றி நன்றி